ஹலோ
ஹலோ அக்கா ஆ கேக்குதுக்கா
சொல்லுங்க சிஸ்டர் என்ன பண்றீங்க
இங்க படுத்தாச்சுக்கா நீங்க என்ன பண்றீங்க
இந்தா இப்பதா கடையை அடைக்கிறே சிஸ்டர்
ம்
ம்
பத்து மணிக்கு மேலதா அடப்பீங்ளா பத்து மணிக்கு தா அடை பத்து மணிக்கே அடைச்சிருவீங்களா
ஆமா அடைச்சிருவோ இந்தா வீட்டுக்கு வந்துட்ட உம்
உம் வீட்டோட ஜாயின் ஆயிதா இருக்கா கடை
ஆமா முன்னாடி கடை பின்னாடி வீடு
சேரி சேரி
க்கா முன்னாடி கடை பின்னாடி வீடு ஃபர்ஸ்ட்டு சின்ன க கல்யாணோ முடிஞ்சு வரும்போது சின்ன கடையா வச்சிருந்தாங்க ஏ வீட்டுக்காரங்க எய்தாப்புல அதுக்கப்றோ அவங்க கடை கட்டணு அப்டின்னாங்க
ம்
சேரின்னு கல்யாணம் முடிஞ்சு வந்த ஒரு ஆறு மாசத்துல கடை கட்னாங்க
உம்
பெரிய கடை அது சின்ன கடையா இருக்கும்போது கூட வியாபாரம் ஓரளவு இருந்துச்சு இந்த கடையில சுத்தமா வியாபாரமே இல்ல
உம்
அதுக்கப்றோ தா சேரி வியாபாரம் இல்லையே ரெண்டு பிள்ளைங்க ஆயிருச்சுசே சொல்லிட்டு சென்னை போனோ
உம் ஹீம்
சென்னையில போயி ஒரு ரெண்டு வருஷோ இருந்தோ அங்க நல்லா வியாபாரம்
ஆ
அங்க நல்லா வியாபாரோ நடந்துச்சு பரவால்லாம கொண் வந்தோ
உம் சேரி சேரி
அதுக் இந்த ப்ராப்ளம் ஹலோ
உம் ஆ சொல்லுங்க்கா கேக்குது கேக்குது கேக்குதுக்கா சொல்லுங்கக்கா கேக்குது ஹலோ கேக்குதுக்கா நீங்க சொல்லுங்க
அத்தா சொன்ன சொன்னது காதுல விழுந்துச்சா
ஆ விழுந்துச்சு விழுந்துச்சு
அ
உம்
அத்தா இங்க நல்லா வியாபாரோ இல்ல அப்டிங்கனால அங்க போனோ அங்க போயி நல்லாதா பேயிட் இருந்துச்சு ஓரளவு வந்துர்லாம்னு நெனச்சோ அதுக்குல்லயு முடியல வந்துட்டோ சூழ்நிலைகள் சரியில்ல
சேர் சேரிங்க
உம்
ஒருநாள் நல்லதா மாறு கவலப்படாம இருங்க
மார்ற மாரியே தெரியலயேக்கா
மாறு மாறு தைரியத்த மட்டு விட்றக் கூடாது நம்பிக்கைய விட்ர கூடாதுக்கா
ம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்க இருக்காக்கா
கடவுள் நம்பிக்கயு இருக்குக்கா
இருக்கா நீங்க கிறிஸ்டனா ஹிந்துவாக்கா
நா எல்லா சாமியு கும்டுவேன்க்கா
எல்லர் வரு எல்லாரு மேலயு நம்பி க்கு இருக்கனக்கா
ஆமக்கா
ம் எனக்கு கடவுள் எ
நம்பிக்கை தான நம்பிக்கை தானக்கா வாழ்க்க
நம்பிக்க தா வாழ்க்கக்கா செரி இன்னெக்கு மாறு இன்னெக்கு மாறு இன்னெக்கு மாறுனு நெனச் சிட்டுதா ஆனா மார்ற மாரியே தெரியலயே
நடக்கு நீங்க நம்பிக்கய மட்டு விட்றக்கூடாது
ம் ஒங்களுக்கு என்ன சாப்பாடுக்கா ரொம்ப புடிக்கு
எனக்கு எல்லாமே பிடிக்கூகா இதுதா பிடிக்கு அதுதா பிடிக்கும்னு கெடையாது பிடிக்கு எல்லாமே சாப்பிடுவே
ம் என்ன ஒங்களுக்கு செய்ய தெரியுங்கா சம சமயல்ல ஏதாது செய்வீங்கள்ள அது என்ன செய்வீங்க
மீன் கொழம்பு செய்ய தெரியு
எப்டி செய்வீங்கக்கா கொஞ்சோ ரெசிபி சொல்லுங்களே
ரெசிபி தெரியணுமா ஃபஸ்ட்டு புளிய ஊற போட்டுக்கெடணுக்கா
சேரிக்கா
புளி புளிய ஊற போட்டுட்டு நம்ம தேவயான அளவு புளிய ஊற போட்டுட்டு மீன கொஞ்சோ கழுவி வச்சிக்கிட்ணு நமக்கு தேவயான மீன
எவ்ளோ மீனுக்கு எவ்ளோ புளிக்கா வரு
எக்கா அது மீன பாத்தா ஒங்களுக்கு தெரியாதா க்கா இதெல்லா கேட்டா எப்டிக்கா
ம் எவ்ளோ புளி எவ்ளோ ஊர போடனு ஆ
இத்தன பேருக்கு அப்டிங்கிறப்போ நம்ம புளி ரொம்பயு போட்றக்கூடாது அது க்குன்னு கம்மியா ரொம்ப கம்மியாவு போட்ற கூடாதுக்கா
சேரி
நமக்கு தெரியும்லக்கா நம்ம இத்தன பேரு சாப்டுவோ இத்தன பேருக்கு இத்தனை வேலைக்கு வேணு அப்டின்னு தெரியும்ல அது தகுந்த மாரி நம்ம போட்டுக்ணு அது தகுந்தா மாரி நம்ம போட்டுக்ணு மசாலா அரைச்சி வெச்சுக்கனோ வெங்காயோ அப்றோ தேங்கா அத அரச்சி வெச்சி
ம் வேற எதுவு போடணுமா அதல
இல்ல சீரகோ போட்டு அரச்சி வெச்சிக்கனுக்கா
சேரிக்கா
அரச்சி வெச்சிட்டு ஒரு சட்டியில மஸ்லா அந்த ம அர்ச்சி வெச்ச மசாலா அது கூட மஞ்ச தூளு
அ
லைட்டா மஞ்சத்தூளு மெளகாத்தூளு மல்லித்தூளு போட்டு கலக்கி அடுப்புல வச்சிர்ணு அடுப்பு பத்த வச்சிட்டு அது லைட்டா மாசாலா கொதிச் சொன்னா தக்காளியு மீனையு போடணுக்கா அது போட்டு நல்லா கொதிச்சி நல்லா மணமா வரு உப்பு போட்டு இறக் கிற வேண்டியதா அதுக்கப்றோ கடுகு எண்ணெ எண்ணெ ஊத்தி கடுகு கருவேப்ல போட்டு தாளிச்சி அந்த கொழம்புக்குள்ள ஊத்திற வேண்டியதா அவ்ளதாங்க்கா சிம்பிள்
சிம்பிள் தா என்ன வேற எதும் கொழம்பு பிரியாணி அந்த மாறி வெக்க தெரியுமாக்கா
ச்செல பேரு மீன் கொழம்பே கொஞ்சோ வேற மாறி வெப் பாங்க க்கா
ஆமா நீங்க சொல்ற மெத்தட்ல நாங்க வெக்க மாட்டோ நா சொல்ற மெத்தட் எப்டி தெரியுமா வெப்போ
ஆ சொல்லுங்கக்கா
ஃபர்ஸ்ட்டு எண்ணெ ஊத்திட்டு வெந்தயோ கொஞ்சோ போல கடுகு கொஞ்சோ போல கொஞ்சோ போல வெங்காயோ கருவேப்ள போட்டு தாளிச்சும் பண்ணிடுவோ ஃபர்ஸ்ட்டே தாளிசம் பண்ணிட்டு எங்க வீட்ல எண்ணிக்க ஜாஸ்திக்கா அதனால அதுக்கப்றோ கொஞ்சோ போல தக்காளி தேவையான அளவு தக்காளி வெங்காயோ இதையு நல்லா அரைச்சிருவோ அரச்சி அந்த தாளிசம் பண்ணியிருக்கமில்ல அதுல ஊத்திருவோ ஊத்திட்டு அதுக்கப்றோ உம் மசாலா பொடி நீங்க வந்து தனித்தனியா மெளகாத்தூள் மல்லித்தூளும் போட்றீங்கல்ல நாங்க மெளகாத்தூள் மல்லித்தூளெல்லா மொத்தமா அரச்சி மசாலா வா வச்சிருப்போ அந்த மசாலா பொடியுபோட்டு அதுக்கப்றோ புளிய கரச்சி ஊத்தி கொதிக்க வுட்ருவோ கொதிக்க உட்ட பெறகு அதுல அதுக்கப்றோ வந்து இது தேங்கா நீங்க சொன்ன மாறி தேங்கா கொஞ்சோ போல வெங்காயோ ஜீரகோ அரச்சு மறுபடியு ஊத்துவோ
எத்தனை வாட்டி தேங்கா போடுவீங்க
தேங்கா ஒரு வாட்டி தா மொதல்ல வந்து அரைக்கிறது வந்து வெங்காயமும் தக்காளியு தா
சேரி சேரி
கூட கொஞ்சோ கெடைக்கு பிள்ளைங்களுக்கெல்லா அங்க நாங்க நிறைய பேர் இருக்கோம்ல்ல அதனால அப்டி செய்வோ
சேர் சேரி
அப்றோ நா எங்வீட்ல வந்து நீங்க சொல்ற மெத்தட்ல நா நாங்க செய்வோ எங்க வீட்ல இங்க வந்து அதையு அது மாறியு வச்சு பாத்திருக்கே அது மாறியு செய்வே இதெல்லா எங்க மைனி எ ஹஸ்பண்டோட அக் கா மார்கல்லா செய்வாங்க அதனால தா இப்படி செய்வாங்க்கா அதுக்கப்புறோ அந்த தேங்கா எல்லாரு கொதி ச்சி வந்த பிறகு மீன் அள்ளி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அவ்ளதா எரக்கிருவோ
சேரி சேரி
நீங்க வந்து வெங்காயோ தக்காளி கொஞ்சோ அரச்சி ஊத்த மாட்டீங்க நாங்க கொஞ்சோ அரச்சி ஊத்துவோ
ஆமா ஆமா
தாளிசம் பண்றது வந்து மொத ஊத்திருவோ நீங்க வந்து கடைசி ஊத்துவீங்க
கடசி ஊத்ரோ ஆமாக்கா நீங்க அதே மாறி மீன் பொரிக்கரதா இருந்தா என்ன பொடி எல்லா போட்டு பொரிப்பிங்க
நா மீன் வந்து வீட்டு மசாலா போடுவீங்ளோ
நாங்க வெறும் இந்த வத்ததூள் மட்டும் போட்டு வெரவி விடு
நாங்க வந்து மீன் பொரிக்கிற பொடிய வாங்கி கிளறி போடுவோங்க்கா
அம் வெறும் மீன் பொரிக்கிற பொடி மட்டுமா
ஆமா மீன் பொரிக்கிற பொடி மட்டும் அது மீன் பொரிக்கிற பொடின்னு கடையில இருக்கு அத வாங்கி த போட்டுகர அத நா மீன் பொறிச்சிருவே அத நா கடை வச்சு மூண் நாளா கடையிலே இருக்குகா அத எடுத்து புடிச்சிருவே சில நேர எனக்கு வந்து மீன் பொறிக்கிற பொடி போட விருப்பல்ல அப்டின்னா எங்க அம்மா வீட்ல வத்தபொடியு உப்பு போட்டு செய்வாங்க அதனால வத்தபொடியு உப்பையு பெசஞ்சு எப்பமா சில நேர வத்தபொடியு உப்பையு பசஞ்சு என் மீன பொறிப்ப சில நேர
சேரி சேரி சேரி அப்ப இந்த சிக்கன் சிக்ஸ்டி பைவ் பொறிக்கிறது அது எப்டி பொறிப்பீங்க
அதுவு அப்படிதான்க்கா சிக்கன் சிக்டி சிக்கன் வந்து பர்ஸ்ட்டு கொஞ்சம் போல கான் மாவு சிக்கன் பொறிக்கிற பொடி அதுக்கப்பறோ கொஞ்சம் போல தயிரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையு போட்டு நல்லா பசஞ்சிட்டு கொஞ்ச நேர ஊற வச்சுட்டு அதுக்கப்பறோ போட்டு பொறிப்போ தனியாலா வ அதாது நல்ல என்னக்கா
எங்க வீட்ல இந்த கான்மாவு சிக்கன் சிக்ஸ்டி பைவ் பொடி மட்டுந்தா போடுவாங்க பாத் வா வேற எதுவுமே போட மாட்டாங்க ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்மாது வேணா போடுவாங்க தயிறு ஊத்துனது கெடையாது அது போக சில பேர் முட்ட அடிச்சு ஊத்துவாங்க
ஆமா முட்ட ஒடைச்சு ஊத்துவாங்க அ முட்ட முட்டையு செல நேர நாங்க போடுவோ நெறைய பொறிக்கிறதா இருந்தா முட்ட போடுவோ நாங்க வந்து வாழ வார பொறிப் அதனால முட்டைெல்லா அடிச்சூத்துனா கட்டுபடியாகாது அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிரு காண்மாவு இஞ்சி பே பொறிக்கிற பொடி
சேரி சரி
ஆ அது போட்டு பொறிப்போ நல்லா கடையில பொறிக்கிற மாரியே இருக்கு தனி தனியால்லா வராது கறி தனியா மசா லா தணியால்லா வராது நல்லாருக்கு
ச சேரி சேரி சேரி எவ்வளோ நேர ஊற வப்பீங்க
அது கொஞ்ச நேர ஒரு பத்து நிமிஷ ப்ரீசர்ல தூக்கி வச்சிருவங்க்கா
ஆ
ஃப்ரீசர்ல தூக்கி வச்சிட்டோம்னா கொஞ்சோ ஒன்னு சேந்துரும்ல மாவு எல்லாமே கறி மாவு எல்லாமே அதனால ஃபிரீசர்ல தூக்கி வச்சருவோ
சேரி சேரி சேரி நீங்க இந்த மொக கத்துக்கு எதாவது இந்த ஆ சேரி சேரி சேரி
நம்
நீங்க இந்த மேக்கப் போடுவீங்களாக்கா
இல்லக்கா பவுட்ற தவிர வேற எதுவுமே போட மாட்டக்கா அதுமே பவுட்ருமே இப்பல்லா சுத்தமா போடுறதே இல்ல நீங்கக்கா மேக்கப் போடுவீங்கங்களா
இல்லங்க்கா
இந்த பவுண்டேஷன் அப்படி இந்த மாரி
ஆஹா ஆஹா எங்க வீட்லலா அலோ கெடயாதுங்கக்கா
சேங் சரி நானு அப்படிதான்க்கா பர்ஸ்ட்ல இருந்தே மொகத்துக்குன்னு எதுவுமே போறதுல்ல கல்யாண முடிஞ்சு வந்ததுக்கப்பறமு அப்படிதா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட்டு போனு போன கூட பக்கத்தல அம்மா வீட்டுக்கு போனா கூட இப்ப பவுடர் போட்டே வர மாட்டே குளிச்சுட்டு அப்படியே தலைய இழுத்துட்டு போட்ட மட்டும் வச்சுட்டு வந்துருவ அவ்ளதா எப்பவாது எங்கயாவது இங்க பங்க்ஷன் வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு அந்த மாறி போறதா இருந்தா மட்டும் பவுட்ரு போடுவே
உம் நாங்களும் இந்தா சேரி வெயிங்கக்கா நா உடனே கூப்புட்றே
சேரிக்கா சேரி தேங்க்யூக்கா
உம்